சாப்டுட்டு இருக்கே நீ சாப்டியா
என்ன வீட்ல பொண்ணு பாத்துட்ருந்தாங்கனு கேள்விபட்ட என்னாச்சு வேலலா எப்டி எப்டி நிக்குது என்ன எப்டி போகுது கல்யாண வேல
இந்த மாிரல்லா பேசுனா
ஹலோ
கல்யாண வேலயா
ஆ. எப்டி போது சும்மா சொல்லுனே எய கிட்ட தானா சொல்ற அப்டியே பொதுவா சொல்..
அப்டியே கொஞ்சோ இதுவா போகுது ராஜா எப்டி சொல்றது அந்த வீட்டு வேல இன்னு கொஞ்சோ அரகொறயிருக்கு. அத பண்றதுக்கு தா கொஞ்சோ பண. தேவப்படுது கொஞ்ச அதா லோன் விஷயமா.. கொஞ்சோ.. ட்ரை பண்ணிட்டுருக்க
ஓகே இன்னு என்னா பண்ணுது அந்த வீட்ல இன்னு என்ன வேல இருக்கு வீட்ல எனக்கு இல்ல என்ன வேல
வீட்ல வந்து என்னா டையில் போடன்னு இன்னு டையில் ஒர்க் இருக்கு.
ஆமா
அப்பற இன்னு வந்து. பாத்ரூம் ஒர்க்ல. பாத்ரூம்ல கொஞ்ச ஒர்க் பண்ணு. இன்னு வேல இருக்கு
ஷவர் வெக்கணுமா
ஆ ஷவர்லா ஆல்ரெடி வச்சுதா இருக்கு எல்லா ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணணு நெறைய வேலயிருக்கு சின்டக்ஸ் பெரிய சின்டக்ஸ் வெக்கணு டூ தௌசண்ட்ல ஆ
அதுக்குதா அப்றோ அப்டியே வேல அப்டியே இழுத்துக்கிட்டே இருக்கு இன்னு எனக் ஃபினிஷிங்கா ஒரு ஒரு டச்சப் இல்லாத மாரியே இருக்கு ஒரு ஃபீல் ஆகுது உம் இன்னொரு ஒரு ஃபிஃப்டி தௌசண் இருந்தாகா கண்டிப்பா முடிஞ்சிரு இது
ஆம டைல்ஸ் போட்டு முடிச்சிடுலாமான்ன
ஆ அம்பதாயிரோ இருந்தா சூப்பரா தாளாரமா போடலா இது என்னா வரு ராஜா ஒன்னு சைஸ் என்னா தெரியுமா உள்ள வந்து பதினாறுக்கு பதினெட்டுருதா மொத்த சைஸே இது ஆ பதுனாறைக் பதுனெட்ர அது இல்லாம திரும்பி இன்னொரு ஒரு பத்துக்கு பத் து ஒண்ணு ஒரு ஆறுக்கு பனனெண்டு ஒண்ணு
இல்ல என எனக்கு வந்து எல்லாமே கம்மிதா
அதா சொல்றே டெயிலி வேலையே கம்மிதா ராஜா நம்ப போய் எல்லாத்தையு செலக்ட் பண்ட்லா வந்துட்டே எனக்கு லோன் சேங்க்ஷன் அவல சிபில் ஸ்கோர் கொஞ்ச கம்மியா இருக்கு புரியல டைல்ஸ் மட்டுமா டைல்ஸ் மட்டுனா பதினஞ்சு ரூபாய்க்கு மேலதா வரு ரைஸ் மட்டு வந்து இருவத்தி மூணாயிரூபா கிட்ட வரு அது இல்லாம போட்ற கூலி ஒரு ஏழாய்ரூபா எட்டாய்ரூபா கிட்ட வரு அது இல்லாம ஒரு லோடு வந்து எம் சாண்ட் வைக்கணு அது இல்லாம பீ சாண்ட் வைக்கணு ஆறு மூட்ட சிமெண்ட் எடுக்கணு அது கை வச்சா போயிடு ராஜா கை வச்சா அத அதாவது எப்டி சொல் றது வீட்டுல கை வச்சாக்கா அவ்வளதா அது குடுக்க குடுக்க வாங்கிக்கிட்டே தா இருக்கு நம்ம பண்ணும்னா என்ன வேணா பண்ணிகிட்டே இருக்கலா அதுல பண்ணிப்போ பண்ணிப்போ பொறுமயா பண்ணிப்போ இப்போதைக்கி நம்ம என்னா இருக்கோ அத வச்சு நம்ம பாத்துக்குமா அப்டின்ற மாரி ஓட்டிகிட்ருக்கே ராஜா நானு வீடு இந்த மாசத்துக்குள்ளயே இந்த மாசத்துக்குள்ளயே கிர கிரகபிரவே வைக்கணு அப்டின்ற மாரி ஐடியா பண்ணிட்ருக்கே அது என்னமோ வந்து தள்ளி போயிட்டேருக்கு நேர ஒன்னு சரியில்லனு நெனைக்கிறே ம் கண்டிப்பா அமையுந்தா அதுக்காக தா இது வந்து இன்னு வந்து இந்த பொண்ணு னு ஒன்னு வந்து கேர் பண்ணவே இல்ல இதெல்லா சரி கொஞ்ச முடிச்சிட்டாக்க கொஞ்ச நிம்மதியா இருக்கு அதுக்காக பாத்த
அது உணமதான கல்யாண பண்
ஆ கல்யாணம் பண்ணிட்டு அதுல வந்து செஞ்சுட்ருக்க முடியாதுல்லல அதுக்காகதா இப்பயே கொஞ்ச முடி ச்சுவச்சுட்டனா அதுக்கப்புற கல்யாணம் பண்ணமா பிரீயா இருந்துட்டு போயிடலா கடத்தோட கடமா அடைச்சிட்டு போயிட்டே இருக்கலால்ல நம்ம அதுக்கப்புற அதுல கைவச்சுகிட்டு ஒக்காந்து செலவு பண்ணிட்டுக்க இருக்கனும்ற அவசிய இல்லல ஒன் டைம் செலவு பண்ணமா ஒரு இருவது முப்பது வருஷத்துக்கு அதுல கையே வைக்க கூடாது தொடவே கூடாது இருபது முப்பது வருஷம் சம்பாரிச்சு சேவிங் பண்ணி அதுக்கப்புற இது இத வந்து எடுத் துட்டு வேற மாரி பிளானிங் போட்டு வேற மாரி பண்ணனு இப்போதைக்கு நம்மளுக்கு கல்யாணம் பண்றது மேரேஜ் பண்றதுக்கு ஒரு வீடு வேணு அதுக்காக தா பாக்குறதாருக்கு இப்ப ஒங்கள நியாய
இல்ல இல்லல்ல இல்ல நீதா ப சொல்லிட்ருந்தண்ண அந்த மாரி கேட்டே என்ன போது எப்டி போது என்ன
ஒரு நிம்ஷோ லைன்லே இருப்பா ஒரு நிம்ஷோ வர இரு தம்பி பெட்டிக்குரா டே அங்கதான இருக்கு இல்லப்பா தெரியும் ஒன்னுதான் இருக்கு என்னடா இது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ஒண்ணுமேடா அலோ
அ அலோ அண்ணா
ராஜா
ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா இப்ப லோனு கேட்ருந்தல்ல எங்கண்ணா கேட்ருக்கே எங்யாவ்து கேட்ருக்கியா
அதா கேட்டுக்கிட்டே இருக்கே எங் கயு அமைய மாட்டிக்து வேற இன்ட்ரெஸ்ட் வேற அதிகமா சொல்றாங்க அது வேற பயமா இருக்கு
அண்ணே அதாண்ண அவன கொஞ்சோ அவன கொஞ்சோ சத்தம் போடாம இருக்க சொல்லுண்ண மெதுவா பே
தம்பி கொஞ்சம் சத்தம் போடாம பேசுப்ப எட்ட போய் பேசுங்க நான் பாத்துக்குறேன் போ
அதாவ்துண்ண இப்ப வட்டிக்கு வாங்காத வட்டிக்கு வாங்னன்னா சாப்ட்ருவோ ஓகேவா
இப்ப அது தா ராஜா நா உங்கிட்ட நா ஒரு வாங்கிட்டு ஆ ஆமா இப்ப ஒரு அம்பதாய்ரோ இர்ந்ச்சுன்னா சிம்பிளா வந்து இந்த சீரியல் செட் மட்டு போட் டு சிம்ப் இப்போதைக்கு ஒரு சிம்பிளா ஒரு நூறு பேத்துக்கு சாப்பாடு போட்ற மாரி இருந்துதுனா வெச்சுக்க எப்டியா இருந்தாலு ஒரு முப்பதாய்ருவா தாராள மா புடிக்கு புரிதா முப்பதாய்ருவா செலவு பண்ணனா வெச்சுக்க அப்பறோ அது இல்லாம ஐயரு கூலியு இருக்கு மே ஜாமா இருக்கு அப்பறோ இதெல்லா சேத்து ஒரு பாஞ்சுருவா, பதினெட்ருவா கிட்ட புடிக்குன் வெச்சுக்யே தாராரமா இருக்கு அம்பதாய்ருவா
ஓகே ஓகே கண்டிப்
அத நம்ம கைல வெச்சிக்கினு கைல வெச்சிக்கிட்டுதா நம்ம பண்ணுமே அப்டின்ட்டுதா அப்டியே வெயிட் பண்ணிட்ருக் கே அப்டியே செரி அப்டியே ஆற போட்டுக்கிட்டே இருக்கே எப்டி இன்னு ஒரு டூ மந்த்து த்ரீ மந்த்துல வந்து இத முடிச்சே ஆவனு
அண்ண அதுக்குள்ள முடிச்சர்லா இப்ப என்ன மாசோ, மே மாசமா அஞ்சாவ்து மாசமா
ஆமா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு அதெல்லா முடிச்சர்னு ராஜா ஆகஸ்ட் எல்லா வந் து ஃப்ரீயா இர்ந்
ஓகேண்ணா ஓகேண்ணா முடிச்சிர்லா எந்த பிரச்சனயு இல்ல ஆனா அதா என்ன நா சொல்ல வர
ம் நம்மள்க்கு நம்ம சைட்ல எதாவ்து ஃபைனான்ஸ் சைட்ல எதா ஆள்ருக்மா
எங்கண்ணா வட்டிக்குதாண்ண உட்றேன்றானுங்க
இல்லவா லோ இன்ட்ரெஸ்ட்ல லோ இன்ட்ரெஸ்ட்ல வேணா கேட்டு பாரு வேணா ஒரு த்ரீ ம ஒரு ஃபோர் மன்த்து தான அதுக்கப்பறோ அப்டியே திரும்பி ரிட்டர்ன் பண்ணிர்லா
எப்டி நால் மாசத்துல திருப்பி குடுப்ப அம்பதாயிரத்த
நா பத்தரோ வெச்சிருக்கே வீட்டு பத்தரோ வச்சிருக்கே ஒரிஜினல் பத்தரோ அத வெச் சு எனக்கு எதாத் ரெடி பண்ணி தர முடியுமா
அதெல்லா வேணா வேற எதா வர வர தலவலியா போயிடு
தலவலிதா உண்ம தா ஆனா வந்து நம்ம ஒரு நல்லது பண்ணனுனாக்கா நம்ம எதாவது ஒன்னு வெச்சு தா ம் அ பண்ணியாவனு அப்பறோ அந்த மாரி சுச்சுவேஷன்ல அப்பறோ யாரு தா அப்ப இ இண்டிய நாட்ல யாரு தா இப்ப வந்து கட வாங்காம யாரு தா இப்ப செயல்பட்றா சொல்லுபோ
கட வாங்கறாங்கன்னா வாங்க வேணா சொல்ல நீ பத்தரத்த வெச்சுக்கினு நீ ஏ நல்லவனா இருக்கறவல்லா ஒரு ஊருக்கு ஒருத்தரு இல்ல
அதா நல்லவனா பாத்து தா நா கேக்கறே ஆ
எவ்வளோ பழகுன குள்ள அந்த அந்த கண்டுபுடிக்க முடியாது இவ நல்லவ அப்டின்னு அது அவ அவ உபயோகப்பட்ட கேளுங்க அவ முடி அவ முடிவு பண்ணிட்டு அ ஓகேடி சம்போஸ் நீ வண்டி குடுக்க லேட் சும்மா சொல்றே ஓகே தம்பி வண் டி இந்த மாசோ எடுத்துகிறே சேத்து குடுத்துகலா சேத்து குடுத்துகலானு சொல்ட்டு கடசியா வந்து நீ வ இத்தன மாசோ வட்டி குடுக்கல இப்ப முழுகி போச்சுன்றுவோ அது நா நெறைய பேர பாத்துருக்கே நம்ம நம்மளே குடுக்கணுனாலு அப்டியே ஒன்னு பி பண்ணாம அப்டியே வுட்றுவோ நம்ம என்ன நெனைப்போ சரி ஓகே அண்ணந்தான அடுத்தமாசோ கொஞ்சோ குடுத்தா கூட ப்ரச்சன இல்ல போல அப்டின்ற மாரி நெனச்சுகிட்டு அப்டியே தள்ளி போக தள்ளி இவுங்க ரெண்டு பேரு கட்னது வந்து இவ்ளோ இவ்ளோ ஆச்சு முடுஞ்சு போச்சு அப்டிஇப்டினு ன்வாணுங்க நா ஏகப்பட்ட பேர் பாத்துறுக்கே ஓகேவா அதுனால நா என்னா சொல்றே பத்தரத்தலா வச்சுக்க வேணா வேணா ஆனா லோனு இது பஜாஜ்ல லோனே குடுக்க வேனா எழுவதாயிரோ எம்பதாயி
சரி எ எனக்கு சிபிலிது கட்டல ராஜா ஒன்து ஒன்திருந்தா கொஞ்சோ கொஞ்சோ எடுத்து குடுக்க முடிமா எதாவது அமௌண்ட் இருந்ததுன்னா சொல்லு நா வேனா க்ளியர் பண்ணி விற்றே ஃபோர் ப்ளஸ் பண்ணி விற்றே எனக்கு கொஞ்சோ ஒரு அமௌண்ட் எடுத்தாயே நா மாச மாச நா இ எம் ஐ நா கட்டிகிறே நா கரக்டான டேட்ல
பண்றதுக்குலா ஒண்ணு இல்ல இப்ப எ
எனக்கு கொஞ்சோ ஹெல்ப் பண்ணீகன்ன கொஞ்சோ நல்லா இருக்கு ராஜா நா கொஞ்சோ நல்ல விஷயத்துக்காக கேக்குறே இன்னு கொஞ்சோ எக்யூப்மண்ட்ஸ் வாங்கணு வயரிங் வேல பசங்கள வச்சு முடுச்சற்லானு பாக்குறே கொஞ்சோ எதாது லோன் கீன் போட்டு எடுத்து குடுத்தீகன்னா கொஞ்சோ லோ இன்ட்ரஸ்ட்ல மாச மாச இ எம் ஐ மாரி நம்மளுக்கு போய்ட்டு இருக்கு இங்க வட்டி வாங்கி பண்ண முடில பத் பத்து வட்டி கேக்குறானுங்க என்னால ஒன்னு பண்ண முடில பத்து வட்டினா எங்க ராஜா நா பண்ண முடியு இப்ப வாங்கி அத கட்டிக்கிட்ருக்கே ஒரு நாளைக்கி ஆயரத்தி ஐநூறு ருவா நா கட்டியே ஆகணு
ம்
சுச்சுவேஷன் வேற மாரி போய்ட்டு இருக்கு ராஜா அதுனாலதா என்னால வெளில தல காட்ட முடில நா பாத்தியா ஒரு ட்ரிப்பு போனா கூட நம்மளால வந்து அந்த சிந்தனை எங்க போய்ட்டு இருக்கு பாரு இல்ல ராஜா அப்டியே சுத்தி அப்டியே க கடங்காறந்தா ராஜா மாச மாச இ எம் ஐ லோன் அப்டியே வருதுல்ல ராஜா அப்பறோ வாங்குயா அப்பறோ ஒ ஒரு எடத்துல நம்ம லாக் ஆயி வாங்கியே திரும்பியு
பா பாக்க வன்னி இவ்ளோ இ எம் ஐ எடுத்து அங்க செஞ்சிருந்தேனு வை இது அவ்ளோவா ப நீ
எல்லாமே இருக்கு ராஜா எல்லாமே எல்லாத்துக்கு எவிடன்ன்ஸ் இருக்கு எல்லாமே வந்து வச்சிருக்கே
எனக்கு எனக்கு தெரியுந்தா அவுங்க ஐம்பதாயிரோ எடுத்தா பாதி வீட்டுக்கு செலவு பண்ற பாதி நீ செலவு பண்
பாதி நா மட்டு செலவு பண்ணல ராஜா வண்டி எடுத்து போட்டு வச்சுருக்கேன்ல ராஜா அப்பறோ நாலு வண்டி அஞ்சு வண்டி நம்ம வண்டி இங்க நிக்கிது ஒரொரு வண்டியா ஒரொரு வண்டியா நாலாயிரத்தி ஐநூறுவா ஐய்யாயிருவானு அதுலயே ஒரு இருவதாயிரோ மு முப்பதாயிரோ நிக்கிதில்ல
அவ்ளோதா அது அவ்ளோதா நிக்கிது மீதி
ஆ அட வெட்டி செலவல்லா பண்ண மாட்டே ராஜா நீ வேற நா அதாவது எப்டினா நா என்னோட சம்பளத்த வந்து எ அதாவது எனக்கு இந்த டைம்ல இவ்ளோ தேவ முன்னூறுவா வேனு அப்டினாக்க என்னோட சம்பளத்துல இருந்து நா அத எடுத்துப்பே அவ்ளதா மத்தபடி நா செலவு பண்றது எல்லாமே இன்வஸ் பண்றது எல்லாமே ஒன்னு வீட் வீட்டுக்கு பண்ணுவே இல்ல கடைக்காகவது பண்ணுவே சரியா இது என்ன கொஞ்சோ டெவலப்மண்ட் பண்ணிட்டு அதுக்கப்பறோ கையில காசு நல்லா பொழங்குனதுக்கு அப்பறோ பெருசா பண்ற மாரி ஐடியா அது இல்லாம கொஞ்சோ ஃப்ரியாய்டனா ஒரு வர்ஷோ அப்டியே ஓடுச்சுனா வச்சுக்கயே சரியாய்டு அப்டியே கைசு காசு அதுபாட்டுக்கு வந்துட்டே தா இருக்கு செலவுக்கு வேல இருக்காதுல்ல
ஓ ஹோ
ம் என்னோட பிஸ்னஸு என்ன தெரியுமா ராஜா எதாவது லோவர் லோயட் ப்ளேஸ்ல போய்ட்டு சென்னைல போய்ட்டு புக்கோட வண்டி ச எடுத்துட்டு வந்து சீஸ் பண்றாங்கள்ள வண்டிய அத வந்து டி எஸ் பி மூலியமா வச்சு ஏல எடு து அதுல ஏலத்துல எடுத்தானே வச்சுகவே ஒரு லட்சம் ரூபவ குடுத்தானே வச்சுக்க
அத அண்ணா ஏல ஏல விடுற ஏலத்துக்கு வண்டி ரொம்ப வேலை சீப்பா கே
அதுதா சொல்ற என்னோட டார்கெட்டே அதுதா ராஜா இப்ப இப்ப நா மெயின்ப மெயின் பண்ணி வச்சுருக்கிறதே அத அதாவது வந்து இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியான வட்டிக்கு வாங்கி தா அத நாம வந்து இன்வெஸ்ட் பண்ணு இல்லனா வச்சுக்கயா இப்போ அதிகமா வட்டி வாங்கி நாம இந்த இந்த பிசினஸ்ஸ ஸ்டார் ஸ்டார்ட் பண்ண வச்சக்க ஃபர்ஸ்ட் ஸ்டாரிங்ல கொஞ்ச ஜெர்க்க ஆவு சரிய பிக்காப் அயிடுச்சுன்னா அதுக்கப்புற வந்து தடுக்க முடியாது சரியா அது அது ஃபர்ஸ்ட் அது அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டு இதல வந்து கம் கமிய ஃபர்ஸ்ட் புடிச்ச எடுத்துட்டு வரணு ஒரு நாலுண்டி அஞ்சுண்டி இதுல செஞ்சி செஞ்சியே இதுல கொஞ்ச ப்ராஃபிட் பாத்து வச்சுக்கிட்டு கொஞ்ச அக்கவுண்ட்ல வந்து கா காசுலா கொஞ்ச எடுத்து சேவிங் பண்ணி வச்சு வச்சிட்டு அதுக்கப்புற தா பண்ணணு சேரி ரைட் நீ வையு நா கூப்பிடடுற
கால் பண்ற